உ பணக்கோங்க
வணக் க்கம்
ஆஹ் எப்புடி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நீங்க
நா நல்லா இருக்கே
உம் சப்
ஆஹ் சாப்ட்டாச்சு எப்பிடி ஆள் போய்ட்டுருக்கு
நல்ல நல்லாதா போது
ஆஹ் சரி எனக்கும் இப்படியேதா இன்றைய கால்கள் வந்து நல்லப்டியே தொடங்குது தொடங்கிச்சு நல்லபடியா போயிட்டருக்கு அப்புறோ இன்னிக்கி நம்ப எதை பத்தி பேசலாம்
சும்மா ஏதாச்சு பேச வேண்டியது தா
கண்டிப்பா எப்பிடின்னா இன்னிக்கி இருவ் நாள் வந் வந்து இன்னிக்குதா பள்ளி தொடங்கிருக்கு நா வந்து ரெண்டு மாசோ வந்து கொழந்தைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க விடுமுறையில இப்போ எங்களுக்கு எப்புடின்னா இல் லத்தரசிகளுக்கு எப்புடி பாத்தோ அப்டின்னா இந்த ரெண்டு மாசோ வந்து கொழந்தைகள் வீட்ல இருக் ருக்கும் போது ரொம்ப வந்து வேலை பலம் அதிகம் தா இப்பவு வேலை இருக்கு இருந்தாலு வந்து ஒரு இரட்டிப் ப்பா இருந்தது இன்னிக்குதா வந்து கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிக பள்ளிக்கு வந்து கொழந்திங்க போயிருக்காங்க ஆமா அதுல வந்து ஒரு புதுசா இது ஒரு வித்தியாசமா இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு தினசரி வாழ்க்கை இல்ல வாழ்ன பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க ஒரு தம்பி இருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு
ம் ம்
எல்லாம் பள்ளியில படிச்சிட்டு இருக்காங்க
ஓகே ஓகே
ம் தொடக்க கல்விதா படிச்சிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க தா அப்பிடியே போறதே இல் ஒரு நாள்
இப்ப காலேஜ் இப்ப படிச்சு தேட் இயர்
செரி செரி அப்பறம் காலேஜ் இல்லைங்களா இன்னைக்கு
காலேஜ்லா இல்ல இப்ப தா செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சுது ஒரு பதினஞ்சு அஞ்சு நாள் லீ்வு அப்பற மேக்ஸிமம் லீ காலேஜ் டேல ஓப்பன்னாவு
ஆ ஜூன் பதினைஞ்சு நெனைக்கிறே இல்லையா
ஆமாமா ஜூன் பதினெட்டு
ஆ செரி செரி ஓகே எப்டி கல்லூரி வாழ்க்கைகள்லாம் எப்டி நல்லா ஜாலியா இருக்குங்ளா
அதையெல்லா இல்ல வெருப்பாதா இருக்கு
என்ன இப்டி சொல்றீங்க
ட்டு படிச்சு ஆவுனு
அப்டியா ஆ எங்களுக்கெல்லா அந்த நாட்கள் வந்து திரும்ப வராதான்னு இருக்
அது இல்ல என் காலேஜ் லேஜ்ல அப்டி கிடையாது ஆனா ஸ்கூல் அப்டிதா ஸ்கூல்லா வேற லெவல் ஜாலியா இருந்தோ நாங்க ஸ்கூல்ல வந்து வந்து காலேஜ் மாரி இர்ந்தோ காலேஜ் வந்து ஸ் ஸ்கூல் மாரி இருக்குது அவ்ளதா சிம்பிளா சொல்லனா அப்டியே அப்டியே ரிவர்ஸ்
ஆ ஹா கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு கல்லூரில ஸ்கூல்ல அப்டி இருந்திருக்கு மாட்டீங்க எப்டி கோயெச்சு பேசனா
ஆமாமா
ஆஹ்
கோ எஜூகேஷன் ஆமா ஆமா ஸ்கூலும் கோ எஜுகேஷன் காலேஜும் கோ எஜுகேஷன் இஸ் இண்ணா
ஆஹ் ஹ ஆமா
ஸ்கூல் ஸ்கூல்ல ஜாலியா இருப்போ எல்லாரு பண்ணிண்டு வருஷம் பன்னிரண்டு வருஷமும் பாத்து முகம் ஜாலியான நம்ம பிரெண்ட்ஸ்ஸு எல்லாரும் க்ளோசு ஆனா காலேஜ் அ இடது
ஓ சரி இது என்ன முதல் வருடமா
ம் தேர்ட் இயர்ல இப்டி சொல்றீங்களா சரி சரி ஆஹ் என்னது கோ எஜுகேஷன் கல்லூரியில கோ எஜுகேஷன் வந்து அப்படிதான் இருக்கு கொஞ்ச கட்டுப்பாடுகள் வந்து அதிகமா போடுவாங்க ஸ்கூல்ல அப்படி இருக்க மாட்டீங்க அது ஒரு பன்ரெண்டு வருஷம் ஐயைய ஆட்கள பாத்துகிட்டு இருந்தருப்பீங்க அது ஒரு மகிழ்ச்சி தான் ஆஹ் சரி எனக்கெல்லாம் வந்து இப்ப என்னமோ கல்லூரி வாழ்க்கை தான் எங்களுக்குல்லாம் எனன புடிச்ச மாதிரி இருக்கு நீ சொல்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா எனக்கு ப்ப அந்த அனுபவம் இருக்கு நானு வந்து முதுகலை படிச்சது வந்து கோ எஜூகேஷன் தான் படிச்சேன் யூ ஜி வந்து வந்து கேர்ள்ஸ் விமன்ஸ் காலேஜ்ல தான் படிச்சேன் அப்ப எனக்கு ஆனா பீல் அப்போ நானு கோ எஜுகேஷன் வந்து அந்த அளவுக்கு ஒன்னு நல்லா இல்லை ரொம்ப ரெஸ்ட்ரிக்க்ஷன் அதிகம் நம்ப ரூல்ஸ் போடுவாங்க அது என்மோ உண்மைதான் நம்ம எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது படிப்பு படிப்புன்னு படிப்புல கவன செலுத்துனோ
வேர் ஒர்க் பண்றீங்ளா
ஆம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இல்ல இப்ப இல்ல கொழந்தைளுக்காக எல்லா அப்படியே லைஃப்லாங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கூ
உம் மன்ஸு சேஞ்ச் ஆயரு மென்ஸுக்கு அப்படி இல நாங்க ஓலச்சாதான் மத்தவங்கலே வீட்டல இருக்கெல்லா சாப்பட முடியு
ஆஹஹா எங்களுக்கு பாற நட்பு கூட எங்களால வந்து தொடர முடியறது இல்ல ஃப்ரெண்ஸுங்களும் கிடையாது ஆஹ் அடே போயிட்டு இருக்கு உங்களுக்கு அப்டி இருக்காது
ஆம் உம்
ஃரண்ட்ஷிப்லங்
என்ன என்ன ஒர்க் பண்ணீங்க
நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தே
டீச்சரா
உம்
உம்
கொழந்தைகளுக் கா ஸ்டாப் பண்ணியாச்சு
உம் உன்னொரு உன்னொரு த்ரீ போஃபர் இயர்ஸ்கு அப்புறோமா போவீங்களா ஸ்கூலுக்கு அதுக்கபொர பசங்க எல்லாம் வாழந்துருவாங்கள
பசங்களுக்காக தான் வந்து நான் வேலைய விட்டு நின்னே அப்புறோ கொஞ்ச வளந்துட்டாங்கன வேலைக்கு பொன அப்புறோ திரும்பவு அவ்ங் உங்லால முடியல அகென் இப்போ ஜூன்ல ஸ்டாப் பண்ணிட்டே லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்றோ இப்ப இந்த இந்த வர்ஷோ தான போகல நின்னுட்டே இப்ப எப்டி இருந்தாலு வந்து பெண்கள் இல்லாம ஒரு ஃபேமிலி வந்து நிச்சயமா நடத்தவே முடியாது
புரியில
த்தலா பெண்கள் இல்லாம
ம்
க்க முடியாது ச் சொல்றே
ஆமா
பொருளாதாரம் முக்கியம் தா இருந்தாலு என்ன பொறுத்த வர பொருளாதாரோ ரொம்போ முக்கிய இல்லன் நெனைக்கிறே உங்களோட கருத்து எப்படி இருக்கு பணம் தா முக்கியோன் நெனைக்கிறீங்களா
பண இருந்தா எல்லாமே
ஆ சரியா ருக்கு நம்ப சரி அதுவு உங்களுடைய கருத்து சரி அதுவு ஒரு உண்ம கருத்து தா சரி சரி எப்டி உங்களுக்கு செமஸ்ட்ரா நான் செமஸ்ட்ரா
செமஷ்டர்தா இப்போ இப்பதிக் முடிஞ்சிச்சு ஆ ஜூன் ஒன்னா தேதியா எழுதிட் வந்தோ
அ ஹா
மண்டே அதுக்கப்பமா இன்னு ரெண்டு செமேஸ்ட்ரிக்கு
ஓ ஓ அது செமஸ்டர்னாலு ஒரு கடுப்புதா நமக்கு தொடர்ந்து படிச்சிக்கிட்டே ருக்கணு மாரி இருக்கு எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்கு
அங்க எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஃபஸ்டு ஒரு அஞ்சு எக்ஸாமு தொடர்ந்து வச்சிட்டாங்க அதுக்கப்பமா ஒரு எக்ஸாம் கான்சட் எக்ஸாம் ஆல கொஞ்சோ தள்ளி வச்ட்டாங்க
ஓ கோ
அதுக்கப்பறமா அந்த எக்ஸாம் வந்து எழு அதுவு உள்ள எழுதுற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல
ஆஹா
அதுக்கப்புறமா இப்ப நீங்க எதுமே தெரியாம அப்படியே ஓனா ஆடுச்சுட்டு வந்தோ
ஓகே ஓகே லிசன் பண்ணா போது ஆ ரெம்ப எழுதிட்லா கிளாஸ் ஒன்னு படிக்கணுன்ற அவசிய கெடையாது
ஆமா இப்ப நெக்ஸ்ட்டு செகண்ட் டிகிரி போலாமா இல்ல ஏதாச்சி எக்ஸல் டேலி அந்த மாரி ஃபுல்லா நல்லா ப கத்துட்டு ஏதாச்சு வேலக்கு போலாமா த்ரி ரோஸ்
நீ என்ன கம்ப்யூடர் சயின்ஸா
இல்ல இல்ல பீ காம்
பீ காம் ஆ உங்களுக்கு என்னப்ப நெறையவே ருக்குல்ல ஸ்கோப் நெறைய இருக்கு
ஆமாமா இ இப்பதான் வெப்டெவலப்பர்ல்லா ரிமூவ் பண்ணிருக்காங்க ஏ ஐ வந்ததுல இருந்தே நேத்து கூடோ ஏதோ ஒரு ஊர்ல ஏழுநூறு பேரு இது பண்ட்டாங்க
ம்ஹும்
ரிமூவ் பண்ணட்டாங்க
ஓ ஓ இப்ப ஏ ஐ இருக்கறதால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மீன்ரிங்ளா சரி சரி ஆ ஆ
த இப்பயே ரொம்ப வந்து வேலையில இருந்து ரிமூவ் பண்றாங்க
ஆஹா சரி சரி அதுக்கு என்னப்ப ஒரு டிகிரி இருந்தா போது எத வேணா சாதிக்கலா எந்த வேலைக்கு வேணா போ போயிட்லா அது ஒன்னும்
எந்த வேலைக்கு வேணாலும் போலா இப்போ ஒரு எ டி தௌசண்ட் பர் மந்த் வாங்கறவங்க வந்து அவுங்க அவுங்க ப்ப ரிமூவ் ஆயிட்டோனே இந்த ஏ ஐ வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கு இப்ப அது வந்தா உங்களுக்கு பெனிபிட்டா வந்ததுனால இப்ப அவங்களுக்கு வந்து வேல வேலை தேவல
உம்ம்
ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு மனுஷன் வேணும்
ஆமா
அ அவுங்க இருந்தாதான்
அப்போ நீங்க அது ரிலேட்டடா கூட ஏதாவது படிக்க ஆரம்பிங்க
ப்படி படிக்கணுனு போனா கொஞ்சம் அப்டியே மைண்ட் டைவர்ட் ஆயிட்டு எங்கன்னா உட்கார முடியல அடில
நீங்க ஃபியூச்சர நெனச்சு உக்காரணும் எதிர்காலத்த நெனச்சு ஒ க்காந்த படிச்சிடலாம் என்னப்ப ஒரு ரு அரைமணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்ளோ தான் அதுக்கப்புறம் ம் ரொம்பெல்லாம் சில பேர்லாம் பாருங்களேன் ஒ ரு நாள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒன்னும் மைண்ட்லயும் ஒன்னும் இருக்காது அங்க பேப்பர்லயும் ஒன்னும் இருக்காது அது நம்ப என்ன ஒரு மனநிலையில படிக்கிறோன்றது தான் இருக்குது சும்மா அவ நாள் ஃபுல்லா படிக்கிறது வேஸ்ட்டு
நீ இப்ப உக்காரணும் இப்ப ஃபிஃப்த் சிஸ் த் செமஸ்டர்ல உக்காரணும் ஃபுல்லா டேலியும் எக்செல்லுலும் அப்டியே கத்துணும் ஏ யூடியூப் பாத்தாலே கத் த்துகலாம் ஈசியா
ஆமா அது என்னவோ சரிதான்
உங்களுக் நல்லா கொஞ்சம் இது
ம்உம் அதுதான் இப் ஏ ஐ நீங்க சொன்ன மாரி ஏய் ஏ ஐ வந்ததுக்கு அப்புறம் எல்லா எடத் தலுமே அதோட ஆதி க்கம் தான் அதிகமாக இருக்க மாரி இருக்குது என் ஸ்கூல்லுமே எனக்கு அப்டி ஒரு அனுபவம் இருக்கு வீடியோ தான் பெரும்பாலும் வீடியோக்கள் தான் வீடியோக்கள் போட்டுட்டு அப்டி நமக்கு வந்து அங்க ஆசிரியர் எல்லாம் உக்காந்துருவாங்க அந்த பசங்க வந்து கவனிக்கிறது மட் டும் தான் அங்க வேல அந்த மாதிரி தான் இப்ப எல்லா துறையிலுமே ஏ ஐ வந்துரும் போலருக்கு
நா இப்போ பசங்கள வளக்க ஆரம் பிச்சா நம்ம வந்து எல்லாமே நமக்கு சொல்லி கத்து குடுத்தனும் இங்கிலீஷ் பேசதுலிருந்து எல்லத்தையும் நம்ப இப்பயே ட்ரைன் பண் டா அவுங்களுக்கு வந்து பஃயூச்சர்ல நல்ல ஸ்கோப் அப்புறோ நெறைய கத்துப்பாங்க நம்ப இப்பத்துலருந்து கொஞ்சோ எல்லாத்தையு சொல்லி கத்து குடுத்தா அவங்களுக்கு கொஞ்ச இட்ரெஸ்ட் அதிகமாவவு அவங்களு நம்ம படின்னு சொல்ல தேவயில்ல அவங்களே பட்ச்சிபாங்க எல்லாத்தையு
உஹம் ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லா அப்படி இல்லப்ப அந்த காலத்துல நாங்க உங்கள சொல்லல என்னோட காலகட்டத்தலா யார சொன்னா தா எனக்கு அந்த விஷ்ய தெரியு ஆனா இப்ப குழந்தைளுக்கு எல்லாமே தெரியிது ஒரு ஆ ஃபோனு அதுதா ஃபோன் தா இப்போ லாங்குவேஜ் கூட என் பசுங்க ஃபோன்லயே கத்துக்கறாங்க
அ அந்த மேரி கத்துக்கனா போது அதுல அடிக் ட்டாவக்கூடாது அது அது பத்தி கொஞ்ச தெரிஞ்சிட்டா போது
ஆமா அதுதா நீங் சொ
கேம்லயு ஏதாச்சு பாப்பா பண்ணுவே எல்லா பண்ண கூடாது சும்மா கொஞ்ச நேரோ ஒரு ஹாப்னார் ஒ ன் அவரா வில்லாட்டு போய்னு ஏன்
அதா நீங்க சொன்ன மாரி அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் தா முக்கியமா அந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப
அதுக்கு மேல அது இங்கிலீஷ் கூட பிரச்சன இல்ல இந்தி ரொம்ப முக்கியோ ஆனா இந்தி உம் இந்தி கூட ரொம்ப முக்கியோ இப்போ ஏனா இப்ப நீங்க கர்ட்டா இன்னொரு அஞ்சாறு வருஷ் த்துல
உம் ம்
இவ இவங்கல்ல கன்பார்ம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க இப்ப அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர் சுனிட்டு வந்து அதிகமாவு
உம்
அதிகமாகவொ இப்ப அவனுங்க ஹிந்தி பேசுவனுுங்க நம்மளுக்கு பேச தெரியாது அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இந்தியும் கத்துட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்
ஆனா அது என்னவோ இந்த ரயில்வே எக்ஸாமுலா அவங்க பாஸ் பண்றதுக் காரணமே அதுதா கேள்வி ஹிந்தி இங்லிஷு ஆமா லாங்வேஜ்ஜு ஹிந்தி தெர்வே சூப் அப்ற வந்து பாஸ் பண்ணிற்றாங்க மார்க் எடுத்துர்றாங்க
நயில்வே இப்போ ரயில்வே இதுவு ஃபுல்லாவே அவனுங்கதா இருக்கானுங்க அவனுங்தே ஒரு மாஸ்த்துக்கு எப்டி பாத்தாலு வாங்கறானுங்க ஒரு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி
நல்லத்தா செரி ஓ செரிங்க இவ்ளோ ஆஹ் கண்டிப்பா
உம்